ம்ம்
ஆஹ் வணக்கம் தோழி
வணக்கம் தோழி
நல்லா இருக்கீங்களா
அ நான் நளமாக உள்ளேன் நீங்கள் நளமாக இருக்கிறீர்களா
ஆ நலமா இருக்கேன் ஆஹ் எனக்கு வந்து ஒரு சிறிய சந்தேகம் அதான் உங்ககிட்ட கேட்டு தெளிவுபடுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல அழைப்பு விடுத்தேன்
கேளுங்கள்
அஹ் எனக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு சிறிய கடை மாரி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆச ஆஹ் ஆனா வந்து அதற்கான யோசனைகள் முன் யோசனைகள் எதுவும் எனக்கு தெரியல உங்களுக்கு அப்படி வைக்கிற மாரி இருந்தா என்ன கடைகள் வைக்கலாம் எந்த மாதிரியான பிச த தொழில் லே வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எதுவும் வழிமுறை இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க
கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதன் மூலமாக உதவுகிறேன் சிறிய முதலீட்டில் இப்பொழுது தேங்காய் தேங்காய்ப் பால் விற்பனை மிகவும் சூடுபிடி துல்லது
ஆஹ்
இது இந்த தேங்காய் பால் விற்பனைக்கு மிகவும் சிறிய முதலீடே தேவைப்படும் நம்ஹ இதன் மூலமாக நாம் சிறு விவசாயிகளிடமிருந்தோ இல்லது அல்லது வேற று சிறு வியாபாரிகளிடம் இருந்தோ நம் தேங்காய்களை கொள்முதல் செய்து கொள்ள முடியும் அதன் மூலமாக நம் வீட்டில் இருந்து தேங்காய் பால் எடுத்து எடுத்துக் கொண்டு வந்து நம் வியாபாரம் செய்யலாம் அதில் மேலும் மதிப்பு கூடுதலுக்காக ரோஜாயிதழ்கள் அதன் அதன் போல் நம் ச ஒரு சில விஷயங்களை சேர்த்து இன்னும் நாம் மதிப்பிக்கூட்டி விலை கொஞ்சம் அதிகமாக வைத்து விக்கலாம்
அஹ் தோழி ஒரு சந்தேகம் ஆஹ் இப்ப இந்த தேங்கா பால் வந்து எப்படி செஹ எப்படி நம்ம தயாரித்தால் மக்களுக்கு வந்து அது நல்ல அம் அ போய் சென்றடையும் ரீச் ஆகும்னு சொல்லுவாங்கள உடனே ரீச் ஆகும் மக்களும் அத ஆஹ் குடித்து விட்டு ந நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு திரும்ப வரணும் நம்முட தேடி வரணும் ஆஹ் நம்மளோட தொழிலும் நல்ல லா போகணும் அது எப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியும்
நாம் பொதுவாகவே வீட் லே ஆ ஆப்பமும் தேங்காய்ப் பாலும் நம் தமிழர்களின் உணவில் அஹ எப்பொழுதும் இருக்கும். குழந்தைகளுக்கு க்கு மிகவும் பிடிக்கும் தேங்காய பாலில் ல் வயிற்றில் உள்ள புண்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு நற்ப் பண்பு உள்ளது. அதை நாம் இன்றைய தலைமுறைக் க்கு எடுத்து கூறி நம் நமது வியாபாரத்தை அடுத்தடுத்த கட்டடத்திற்கு கொண்டு செல்லலாம் குழந்தைகள் ல் அனைவருக்கும் பிடிக்கும். நாம் வெள்ளை சர்க்கரை க் பதிலாக நாம் நாட்டு சர்க்கரையை உபயோகிக் கேலாம். அதில் சிறிது ஏலக்காய்களும் சேர்கக்கும் போது ஆம்மா. ஆஹ் ந நான் திருமணம் கிடைக்கும். நம்ம இயற்கை நிறமூட்டியோ இயற்கை ய வேதிப்ப பொருள் எதுமோ ச செயர்கற்கை வேதிப்ப பொருள் எதுவு சேர் சேர்க்காமல் நம்ம ஏல கை இரு இருக்கக க்காக அச பிரனைக்காக நாம உபயோகப்படுத்த முடியும்.
உஹம் உஹம் இப்ப வந்து தேங்காய் பால்ல வந்து அஹ்ங்க இப்ப அதுலயே வந்து அஹ் அதையும் என்ன வந்து மதிப்பு கூட்டுதல்ன்னு சொல்லிட்டு வெறும் தேங்காய் பால் மட்டும் கொடுக்காம அதுலயே என்ன பண்றாங்க. ஆஹ ஆஹ் வெள்ள கலர்ல ஒரு தேங்காய் பல் இருக்கு. அதைய வந்து சிவப்பு கலர்ல ஆ
அந்த சிவப்பு சிறப்பு சிவப்பு கலரு கலருக்காக நிலத்திற்காக நாம் வந்து ரோஜா இதழ்களையோ அல்லது சிறிது பீட்ரூட் சாரையோ நாம் உபயோகப்படுத்தலாம். அது அது அது குழந்தை ளை ஈர்க்கும் வண்ணத்தில் இருக்கும். நாம் அவர்களுக்கு ஒரு சத்தான உணவை கொடுத்தது போலவும் இருக்கு க
இப்ப வந்து நம்ம நம்ம வியாபாரம்
பாதாம் அல்லது முந்திரி அல்லது பிஸ்தா பருப்பு அவ ட்ரைன் சேத்து நாம ஒரு கலவை போ ரம்ம அவர்களுக்கு குடுக்கலாம் மதிப்பு கூட்டுதல் மூலமாக சாதாரண தேங்காய பால் இருவது ரூபாய் என்றால் ஆ ரோஜாப்பூ இதழ்கள் சேத்து தேங்காய் பால் முப்பது ரூபாய் பருப்பு வகைகள் சேத்து தேங்காய் வலை ஐம்பது ரூபாய் அப்பிடி என்னென்ன மாரி மதிப்பு கூடுதல் செய்தும் நம் விக்கலாம் ஆம் இதற்காக காலை ஒரு ஒரு ஒரு ஐந்து மணி முதல் ஒரு ஏழி மணி ஏழு மணி வரை இத இதுக்காக நாம் செலவு செய்தால் போதும்
ம் ம்
கல்லூரி படிப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் இது மிக மிகவும் உபயோகமாக இருக்கும்
ஆ இப்பொழுது வந்து ம் வெள்ள கலர் வெள்ளை கலரு அ சிகப்பு க சிகப்பு கலரு இது ரெண்டும் வந்து நீல கலர்ல ஒரு தேங்கா பால் செய்யறாங்க அது அந்த நீல கலரு என்னன்னா அது சங்கு பூக்கள வந்து பயன்படுத்தி செய்யறாங்க அது எப்பிடின்னு உங்களுக்கு எதும் தெரியுமா
சங்கு பூவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் சங்க சங்குப்பூவை கொதிக்க வை இருக்கும்போது சே சி சிறிது கசப்பு தன்மை ஏற்படும் சங்கு பூவில் நாம் தேநீர் செய்து குடிக்கலாம்
ம்
ஆ ஆனால் வந்து இது தேங்காய்ப்பால் சங்கு பூ சங்கு பூவில் தேங்காய் பாலின் கலந்து சாப்பிடுவது பற்றி எனக்கு அதிகமாக தெரியவில்லை நான் உங்களுக்கு க்காக செரி சிலர் தேடு தல்கள் செய்து நான் மறுபடியும் உங்களுக்கு அதைப் பற்றி வி விளக்கமாக தருகிறேன்
ஆ ஏன்னா நா வந்து தொழில் ரீதியா வந்து நான் வெளியூர்ல போ வெளியூர் போகும்போது ஆ ஒரு பெரிய முகவர் வந்து இந்த மூணு மா மூணு கலர்லயும் அ தேங்கா பால் தேங்காய் பாலை வந்து வித்துக்கிட்டு வந்தாங்க நா போய் என்னன் கேட்டே இ இது என்ன கலர் கலரா இருக்கு அப்டின் சொல்லிட்டு கேக்கும் போது அவுங்க வந்து இ து ம் இது வெறும் தேங்காயிப்பால் இது த ரோஜா இதழ் தேங்காய்பால் இது வந்து சங்குப் தேங்கா பால் அப்டின் சொன்னாங் அப்டினு சொன்னாங்க அ அதுதா செரியா ம் அத பத்தி உங்களுக்கு எதும் தெரியுமா அப்டின் கேக்லானுதா கேட்டே இப்ப இதற்கான முதலீடுங்குறது எவ்ளோது ஆகு ஆ நம்ப எப் ப்புடி அத வந்து ஒரு நடைமுறைப்படுத்தலா எதுவு ஐடியா ஆ இருந்தா
ஆம் ஆ நாம் அதை விற்பதற்க் க்காக சிறிது சிறிது கப்களை வாங்க வேண்டியதிருக்கும் மொத மொதலீடு என்று பார்த்தால் அ அ கோ கோ ப்பைகள் பிளாஸ்டிக் கோப்பைகள் அதை நாம் வா ங்க வேண்டியதுருக்கும் செ ஆ அ சிலர் வந்து அங்கெயே அரு ந்தாமல் வீட்டிற்கு எடுத் து செல்ல நினைப்பார்கள் அவர்களுக்கு நாம் மூடியுடன் கூடிய கோப்பை களை வாங்கி விட்டு அதில் நாம் ஆ அ அதில் நாம் செய்து கொடுக்கலாம் அதற்காக முதலீடு என்று
ஆ இப்ப இதற்கான முதலீடு என்றால் முதலில் வந்து ஒரு எவர் சில்வரு கேனு அது ஒண்ணு வாங்கணு அதற்கான ஒரு கரண்டி வந்து அதுலயே வந்து
நாம் நாம் எவ எ எவ எவர் சில்வர் ரைவிட நாம் அ கண்ணாடி குடுவைகள் மூடியுடன் கூடிய கண்ணாடி குடுவைகளை நாம் பயன்படுத்தும் போது நமது தேங்காய்ப்பால் நமது வாடிக்கையாளர்கள் கிளுகுத் தெளிவாக தெரியும் இப்பள் நீங்கள் முன்ன முன்ன முன்னதாக கூறியது போல நம் கண்ணாடி குடுவையில் வைக்கும் போது ரோஜா இ தல்கள் தேங்காய் பாலும் சங்கு பூ தேங்காய் பாலும் விற்பனைகு வை ருக்கும் போது அவர்கள் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களின் கண்களை கவரும் வண்ணம் இருக்கும் தெளிவா கவும் இருக்கும் நமக்கும் எவ்வளவு தேங்காய் பால் இருக்கிறது எவ்வளவு மிச் ச்சம் இருக்கிறது என்று நமக்கும் தெரிய வரும் இன்னும் எத்தனை வாடிக்கையாளருக்கு நாம் கொடுக்கலாம் இன்னம் எவ்வளவு வரும் என்பது நமக்கும் ஒரு தெரிய வரு வாங்கபவருக்கும் இன்னை எவ்ளோம் இருக்கு இ இருக்கிறது ம ஒ நாம் ஒன்று மட்டும் வாங்கி விடுவோமா இல் ல்ல நம்மி -நம்மி மீதம் இருக் க அனைத்தையும் நாம் வாங்கிடுவோமா அப்படி என்ற ஒரு யோசனைகளே அவர்களுக் கு குடுக்குறதற்க்கு வழி வழி வகுக்கும் இது
ஆமா மா அருமையாக சொன்னீர்கள் தோழி ஆ கண்டிப்பாக இதை நான் பின்பற்றுகிறேன் அஹ் அது மட்டும் அல்லாமல் இப்ப வந்து ஒரு கண்ணாடிக் குடுவை அ ஒரு பிளாஸ்டிகு மேசை ம் அது செரிய கள் அப்பறொ வந்து வெளில வீட்டிற்கு எடுத்துட்டு போறதுக்கான கப்புகள் அ அப்பறம் வந்து
நாம் கொடுத்து விடுவதற்கு பிளாஸ்டிக் பைகளும் அவசியம் ஏ ஏனென்றால் இது இது வ வண்டியிலோ லேயோ எடுத்து செல்லும்பொழுது சிந்து போவதற்க ருக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீரா ஆஹாரமாக இருப்ப பதால் அதனால் நம்ம ஒரு பைகளையும் அதனுடன் சேர்த்துக் கொடுக்க வேண்டும்
அஹ் அங்கயே அமர்ந்து குடிக்க வேண்டுமென்றால் ஒரு இரண்
இரண்டு இருக்கைகள் இரண்டு இருக்கைகளும் அ நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும்
ஆஹ் இதற்கான ஒரு முதலீடுன் பார்த்தா எவ்ளோ வருனு உங்களுக்கு எதுவும் யோசனை இருக்கா தோழி
அஹ் குறைந்தபட்சம் அ இரண்டாயிரம் ரூபாயில ருந்தே நாம் ஆரம்பிக்கலாம். இரண்டாயிரம் ரூபாய் என்பது அதிகபட்சம் தான் குறைந்தபட்சம் கூட கூட இல்லை ஒரு தேங்காயின் விலை கு குறைந்தபட் சமாக பதினைந்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த அந்த மாதிரி இருக்கிறது நாம் வியாபாரியிடமிருந்தோ விவச விவாசாயிடம்இருந்தோ நேரடியாக கொள்முதல் செய்யும்போது மொத்தமாக நாம் கொள்முதல் செய்யும் போது இன்னும் சற்று விலை குறைத்து நாம் வாங்கிக் கொள்ளலாம்
அதுக்காகத்தானே உங்களிடம் ஆலோசனை கேட்டேன் அஹ இப்பொழுது வந்து எனக்கு நீங்கள் சொல்வதன் மூலம் வந்து அஹ நெறைய யோசனைகள் வந்திருக்கு அது கண்டிப்பா நான் வந்து ஆஹ் வருங்காலத்தில் வந்து நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் வேற ஏதுவும் இதுல அஹ் வேற ஏதுவும் இதுல இதுல ஆலோ ஆலோசனை இருக்கா இத வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம இந்த கடைய போடலாம் அது மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா ஆலோசனைகள் இருந்தால் போவே
நாம் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு நல்ல ஆகாரம் உண்ண வேண்டும் ஒரு சத் கான ஒரு பானம் அருந்த வேண்டும் என்று நினண பார்கள் அவர்கள் அதிகமாக புழங்கும் இடங்களில் நான்கு வீதிகள் கோயில்கள் அந்த மாரி ங்களில் நாம் போடும்போது நம் நமது வருமானத்தை வந்து அதிகப்படுத்திக் கொள்ள முடியும்
உம் செரி தோழி நீங்கள் கூறியது மிகவும் எனக்கு
நாம் இந்த இடத்தில் கடை போட்டிருக்கிறோம் என்பதை தெரிவுப்படுத்துவதற்காக சமூக வளை தளங்களிலும் நமது கடையே நாமே நம் விளம்பரப்படுத்தலாம் அதன் மூலமாக இன்னும் நம் நெறைய வாடிக்கையாளர்கள் லே நாம் இருக்க முடியும்
உம் கண்டிப்பாக தோழி நீங்கள் சொன்னது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது விரைவில் அ ச அடுத்த அழைப்பில் பயணிக்கலாம் நன்றி தோழி ம்